சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
நல்லா இருக்கன் சிஸ்டர்
ம் சேரிங்க சிஸ்டர் சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சிங்க நீங்க
நாங்க இனிமேதாங்க சாப்பனு
ஆ சேரி செரிங்
ம்
அப்புறம் அ இயற்கைய பத்தி சொல்லுங்க சிஸ்டர்
இயற்கைய பத்தி என்னங்க சொல்றது இயற்கை நல்லா காத்து வரும் இயற்கையில எனக்கு சிஸ்டர் எனக்கு வந்து எப்டின்னா ஒரு முன்னாடி வந்து வீடு இருக்கணு வீட்ட சுத்தி மரொ நெறையா மரோ அதுக்கு எடேல போயி வீடு கட்டி அப்டியே அப்டி இருக்கணுன்னு ஆச
உங்களுக்கு
நல்லா இருக்குல்ல அந்த மாரி இருந்துச்சின்னா எப்டின்னா யாரோட தொல்லையு இருக்காது கொஞ்ச அதயே இயற்கையான ஒரு மண் வாசன
ஆ அதுவு நம் எங்கயாவது கோயிலுக்கோ இல்ல வேற எங்கயாவது சம்திங் வெளில எங்கயாவது ஊரு அந்த மாரி போம்போது பாத்தீங்னா அவ்ளோ செடி கொடின்னு அவ்ளோ இதா இருக்கு அடர்த்தியா இருக்கு போற எடத்துல எல்லா தென்னந்தோப்பு அது இதுன்ருக்கு அப்பல்லா ஏதாவது தோப்பு அந்த மாரிலா பாத்துட்டே வைங்களே எடையில போய் வீடு கட்டிருந்தா எப்டி இருக்கு இந்த தோப்புலா வச்சிருக்கீங்க அது மாரி எடைலல்ல வீடோ இல்ல கொஞ்சோ அந்த அதுக்கு முன்னாடியோ இல்ல எடைலயோ வீடு பாத்துட்டா இங்களா நல்லா இருக்குல்ல வெயில் காலத்துக் கு நல்லா அப் அப்டில்லா எப்டி எப்டியோ தோணு நல்லா இருக்கு அதுவு இந்த வெளிய போம் போதெல்லா செடி எல்லா பாத்தீங்கன்னா அவ்ளோ செடி இருக்கு இந்த பாக்க ஃபோட்டோ எடுக்கலானு தோணு ஒரு சில இது வந்து ஆ டிஃப்ரெண்டா இருக்கு நீங்க பிங்க் கலர்ல நொங்கு பாத்துருக்கீங்களா
ஆ ஹா இல்லங்க நா சாப்ட்டதே இல்ல
நொங்கு சாப்ட்டதே இல்லயா
நொங்கு சாப்ட்டுருக்கே அந்த பிங்க் கலர் நீங்க சொன்னீங்கல்ல
நானு ஃபோன்ல தாங்க பாத்தே அந்த மாரி ஒரு நொங்கு இருக்குங்க இயற்கையாவே அதே மாதிரி பிங்க் கலர்ல வந்து ஒரு புளி அந்த மாரியு இருக்குதுங்களா இப்ப உள்ள இருக் குற அந்த நார்மலா புளி அந்த ஓட்டுக்கு அடில அந்த பல்ப்பு இருக்குல்ல அது வந்து என்ன கலர்ல இரு அது நார்மலா ப்ரவுன் கலர்ல இருக்குங்களா
ஆமா
அதுவே பிங்க் கலர்ல இருந்தா எப்டி இருக்குங்க அந்த மார்ருக்கு அதுக்கப்றோ நார்மல்லா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மருதாணி செடில்லா ஒய் ட் கலர்ல தா பூ பூக்குங்க அதுலயே கொஞ்சோ ஒரு ரெட் கலரு இல்லன்னா பிங்க் கலர்ல ரெட்டு அந்த பாக்க ரெட்டா பிங்கான்னு கொஞ்சோ இதா இருக்கு அந்த கலர்லயு பூ பூக்கு அந்த அந்த கலர்ல பூ பூக்குற மருதாணி வந்து நல்லா செவக்குங்க நா புளியு அந் த நொங்கு வந்து நானு ஃபோன்ல தா பாத்துருக்கே அந்த மருதாணி வந்து நா நேர்லயே பாத்துருக்கேங்க மருதாணி செடி இப்ப எல்லா அந்த அந்த சி பூ பூக்குற சீசன் எல்லா இருக்கு இல்லைங்க அப்பெல்லா பாப்பே எங்கயாவது போம் போது மருதாணிசெடி இருந்தா ஆ இது என்ன கலர் பூவு பேசாம குச்சி வாங்கிட்டு வந்து வச்சிருலாம அப்டின்ட்டு இருக்கு
ம்
நல்லா நெறைய இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நா பாத்துருக்கேங்க ம் அதே மாரி நீங்களே ஏதாவது செடி வச்சி ஒழுங்கா வரலினா அதுக்கு மீன் அமிலன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அது குடுத்தீங்கன்னா மீன் அமிலம்
மீன் அமிலமா ஆ
அந்த இது குடுத்தா குடுத்துட்டு வந்தா நல்லாருக்கு அப்டிமாங்க மீன் அமிலன்னா ஒன்னு இல்லைங்க மீனு அப்புடூல்னா மீனோட அந்த கழிவெல்லா இருக்கு இல்லைங்க மீன் வெட்ற எடத்துல கழிவு இருக்கு இல்லைங்க அந்த முள்ளு கொடலு அந்த மாரி இல்னா முழு மீனு அப்புடி அந்த மாரி எடுத்துகோங்க அதாவுது நீங்க இப்போ மீன வாங்கி அ கழிவு எடுத்துகிறீங்கன்னாம் இப்ப உங்களுக்கு வெட்டம்போது அந்த இது இப்டி தம் ஒதுக்குவாங்கல்லங்க
ஆமா எக்
அந்த ஆ அத மட்டு எடுத் த்து ஒரு கவர்லப் போட்டு டக்குன் கட்டிருங்க எனா இல்லீனா பழசல எடுத்தா கொஞ்சோ பேக்டீரியாலா இருக்கு உங்குளுக்கு வெட்டம்போதோ இல்ல உங்குளுக்கு முன்னாடி வெட்டம்போதோட் டக்குனு எடுத்து நீங்க ஒருக் கவருக்குள்ள போட்டு அது வந்து எவ்ளோருக்குனு எடப் பாத்துகோங்க இப்போ ஒரு நூறு கிராம் இருந் சுனா அந்த நூறு கிராமுக்கு வந்து ஒரு இந்த இது இருக்குல்லைங்க நாட்டு சக்கர
ஆ
அதையு இதையும் போட்டு ஒரு ம் அ ஏர்டைட் இதுலப் போட்டு நல்லா இப்டி போட்டு நல்லா கிண்டி வெச்சிருங்க ஆ அ அது நல்ல அப்புறோ மூடி வெச்ட்டீங்னா அப்பப்போ ஒரு ஒரு ரெண் நாளைக்கு ஒன்ஸ் இல்னா ஒரு நாளைக் சோ ஒன் ஒரு டைம் வந்து இப்டி எடுத்து எடுத்து குலுக்க குலுக்கி வெச்சீங்னா அதுவே அப்டியே அந்த அந்த மீனு அந்த சர்க்கரையு அந்த சர்க்கரே அப்டியேப் ஃபுல்லா மெல்ட்டாகி அது ஒரு மாரி பஞ்சாமிருதக் கலராயிருங்க நல்லாப் பிளாக் கலர்ல அதுக்கப்றோ அத எடுத்து உங்ளுக்கு அதுல ஒரு ஒரு சில அளவு இருக்குங்க அந்த மா அந்த மா அந்தம் அது வந்து அவளதாங்க அது அவ்ளதா மீன் அமிலமா ஆயிரு இந்த ரெண்டையு மிக்ஸ் பண்ணி ஒருப் பதுனஞ்சு நாளோ இல்ல ஒரு நாப்பத்தஞ்சு நாளோ வெச் ச மீன் அமிலமா ஆயிருங்க உங்களுக்கு சீக்கிரமா வேண்ணா ஒரு ரெண்டு வாரத் துல ஒருப் பதுனஞ்சு நாள்ல எடுத்துக்லா இல்ல இன்னு கொஞ்சோ நல்லாகட்டு அப்புட்ன்னா ஒரு நாப்பத்தஞ்சு நாள் இல்னா நாப்பத்தெட்டு நாள் கழிச்சு எடுத்துக்லாங்க அப்போ வந்து அதுல உங்ளுக் கெவ்ளோ வேணுமோ அவ்ளோ எடுத்துட்டு தண்ணி வந்து இப்போ இவ்ளோ எடுத்தீங்னா இதுக்கு வந்து இப்டி ஒரு லிட் ட்ரு அப்டின் கலந்துகுனு அத வடிகட்டி அப்டியே செடிக்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலோ இல்ல செடிக் கடியில இப்டி செடிய சுத்தி குழிய எடுத்து வெச்சிருப்போ இல்லைங்க
ஆமா
ஊத்திட் வந்தாலு நல்லா செடி நல்லா நீங்க நார்மல் தண்ணி ஊத்தி வளக்கறத் த விட இது நல்லா இது ஆகுங்க அது ஒரு சில வீ ஒருச் சில இதுலிலாம் பாத்தீங்னா தென்ன மரோலா பூப் புடிக்கிது காயே சின்னதா வருது ஆனாவோம் கொட்டிருது அப்டின்லா சொல்லுவாங்கல்லங்க பூ வருது அப்றோ கொட்டிருது காய் புடிக்க மாட்டேங்க அந்த மாரி நேரத்துலில இது தெளிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க
ஓ செரி செரிங்க இல்லைங்க எங்க வீட்ல இருந்த மரத்தல்லா நாங்க வெட்டிட்டோ
ஓ ஆனா கொஞ்ச ஸ்மெல் வருங்க ஆனா நீங்க இது குடுத்தா நல்லா கேக்குங்க மீன் அமில இருக்கு அதுக்கப்புறோ நறைய அமிலோ இருக்குங்க மீன வெச்சு அதுக்கப்புற நறைய செடி வெச் ச்சுருக்கு அதுக்கப்புற இது இருக்கு இல்லைங்க அது பேரு என்னங்க ஆ ஒரு பூ கூட இந்த முள்ளு எருக்கஞ்செடி இருக்குல்லைங்க
ஆமா
ஆ அதுல கூட செய்வாங்க அதுக்கப்புற லெமன் வாழைப்பழம் கரைச்சல்னு சொல்லுவாங்க அதுக்கப்புற எலுமிச்சை பழம் கரைச்சல் இந்த மாரி நறைய இது இருக்குதுங்க
ம்
நம்மளுக்கு எது பாத்து இது பண்றோமோ அது இதாயிக்குங்க நீங்க யூ யூடியூப்லே போட்டீங்கனா அதெல்லா நறைய வருங்க
ஓ செர் செர் எங்கிட்டயு பேருக்கு யூடியூப் இருக்குதுங்க ஆனா அதெல்லா எடு த்து உள்ள எல்லாம் போய் கொஞ்சோ பாக்கறதில்ல
ஓ நா இப்ப எங்கேயாவது வெளிய போனுனா இப்ப என்ன பண்றதுங்க இப்போ நானு இப்ப செடி எங்கேயாது பாத்தனா நல்லா இருந்துச்சுனா எடுத்துட்டு வந்து வச்சிருவ கேட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருவ இல்லனா ரோட்டோரத்துல இருந்ததுனா இப்ப வளர்ற செடி கட் பண்ணி குச்சி மட்டு வச்சா வளரு அப்பினா நானு அந்த மாரி வச்சிருவே இப்போ நா அந்த மாரி எடுக்காதுக்கு முன்ன நறையா இடத்துக்கு போயிட்டு இருந்தனால எடு க்கலா இப்ப இங்க போனா இங்க நறைய செடி இருக்குல எடுத்துட்டு வந்து வைக்கலா அப்டின்னு நா நனைக்கும் போது எங்கேயுமே போ முடிய மாட் டிங்குதுங்க இப்போ நம்ம ஊர விட்டு வேற ஊரு இப்போ ஊட்டி கொடைக்கானல் இந்த மாரிலா வேற ஊர்லா போனா அங்க நறைய செடி இப்டியே நார்மலாவே இருக்கு இங்க வளரா இப்ப வீட்டுக்கு முன்னாடியே நறையா செடி அவுங்க வெச்சிருப்பாங்க நம்ம இப்ப ரோஸ் செடியோ இல்ல வேற எதோ அ ஒரு சிலர்லா அப்டி ஒரு குச்சி கேட்டாலே கட் பண்ணி எடுத்துக்கலாமா அப்டின்னு கேட்டாவே சேரின்பாங்க அந்த மாரி வாங்கிட்டு வந்து வைக்கலானு பாத்தா எங்கேங்க அதுவு மத் அ நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க
இல்லைங்க இப்ப நாங்க வந்து எப்டினா நாங்க இப்ப வெளிய ஊருக்கெல்லா போறோல இத மாரி ட்ரிப்பு இந்த மாரி ப ஃபேமிலியோட போகும் போது
ம்
ஹில்ஸ் ஏரியா சைட்ல போகும்போது நாங்க பைக்ல தா போவோ அ நா என் ஹஸ் பண்டு என்னோட பையே மூணு பேருமே அது எப்டினா அந்த ஒரு சீசன் சொல்லுவாங்கள அந்த மாரி சீசன் டைம்ல தா போவோ அது அங்க இருக்குற மேகோலா அப்டியே நம்மல உரசிக்கிட்டே போற மாரி அப்டி ரோடெல்லா வெறு மேகமா இருக்கும் நல்லா இருக்கு அந்த இதெல்லா பாக்குறதுக்கு ஆ அப்றோ கொஞ்சோ அப்டியே கா வாயெல்லா டப்படிக்கு குளுரு டப்டப்ப ஆ அந்த மாரி இருக்கு அப்பறோ கொஞ்சோ உள்ள அந்த அவ்ளோ கூலிங்ல சூடா எதாவது சாப்ட்டோம்னா அவ்ளோ சூப்பரா இருக்கு இப்ப கீரைலா பாத்தீங்கனா கான் இருக்குல
என்னதுங்க
கான்
ஆமாங்க
ஆ காண் வந்து எப்டினா இப்ப நம்ம இங்க இருவத்தஞ்சுரூவாய்க்கு வாங்குறோனா அங்கலா அம்ப் அம்பது ரூவா
ஆ வேல
ரேட் அதிகோ அங்கெல்லாம் எல்லாமே வந்து ரேட்டு நம்மங் இங்க ஒரு மடங்குனா அங்க ந இது நறைய இது
ஆமாங்க அதுக்கு எப்டி இருக்குனா பேசாம காண வாங்கி நம்பளே சுட்டு சாப்பிடலாம்ங்குற லெவலுக்கு இருக்குங்க
ஆ இல்லப்பா அங்க வந்து சுட்டு சாப்புடுறதுக்கு வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது அந்த கேம்ப் ஃபயர் மாரியே பண்றாங்க பாத்தியா அந்த மாரி ஏது நம்ம சுடலா அப்டின் னாலுமே அதுக்கு நம்ம அமௌண்ட் கட்டணும் கேம்ப் ஃவயர்க்கு தனியா அமௌண்ட் கட்டணும் அந்த விறகும் நம்ம காசு போட்டு வாங்கணும் பிளஸ் அந்த இடத்துல நம்ம வச் சு இப்ப நம்ம ஒரு ரூம்ல நம்ம எடுக்குறோம் அப்டினா அது பக்கத்துல வந்து நைட்ல தா போடுறோமா அந்த டைம்ல வந்து அங்க வந்து அந்த கேம்ப் ஃபயருக்கு தனியா அமௌண்ட் கட்டணும் வெரவும் நம்ம காசு தா எல்லாமே காசுங்க போனா கொள்ள அடிக்கிறாய்ங்க நல்லா
ஆமாங்க அது ஏன்னாங்க இப்போ அங்க வந்து அங்க இருக்குற மக்கள் வந்து அங்க அதிகோ வரமாட்டாங்க அவங்க ஊருக்கு வர்றது எல்லாமே வெளில இருந்து வரவைங்கதாங்க அதனால எங்களுக்கு அப்போ வித்துக்கிட்டா மட்டும் தான் ஏன்னா இங்க வந்து மறுபடியும் சாப்ட போறதில்ல இப்போ போம் போதோ இல்ல வர போதோ ஒருடைம் தாங்க அந்த கடைல சாப்ட போறாங்க இல்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்கன்னா வேற கடையில சாப் துக்கு போறாங்க அதனால அவிங்க வந்து அவைங்க வர்றவங்களோ இல்ல போறவங்களோ ஒரு நாள் தான் சாப்ட போறாங்க அதனால உள்ள போயிட்டு வெல அ அதிக நாளா நீங்க குடுத்து ஆகணும் வேற வழி இல்ல அதனால நல்லா இருக்குதோ நல்லாலையோ அவிங்க அங்க சாப்டு தான் ஆகணும் அதனால அந்த மாரி பண்றாங்க
அதுதாங்க அதாங்க
எங்க அண்ணனும் எங்க ஹஸ்பண்டும் இப்ப ரீசண்டா ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கங்க அந்த குட்டியா பண் இருக் இல்லைங்க அந்த ஒரு பாக்கெட்ல வந்து ஆறு பண்ணு இருக்கு குட்டியா நம்ம கையே உள்ளங்கைய அகலத்துக்கு தான் இருக்கும் இல்லைங்க அந்த பண் நார்மலா வாங்னா நீங்க எவ்ளோங்க வரும் இப்ப அதை விட பெருசோ இல்ல அத கூட இன்னு கொஞ்சம் பெரிய பீஸ் ஒரு பீஸ் வாங்னா எவ்ளோங்க வரும் ஒரு பீஸ் மட்டும்
அஞ்சு ரூபா
ஆ அந்த அத விட குட்டி பண்ணுதானேங்க இது இது இதுவும் ஒரு அஞ்சு ரூவான்னு வைங்க இந்த பண்ணு வந்து அங்க ஏதோ ஒரு கடையில இருவத்தஞ்சு ரூபான்னு வித்தாங்களாம் அந்த ஒரு பண்ணு மட்டும்
அ ஆமா அந்த மாரி ஏரியா தான் அந்த மாரி ரேட்டு அவிங்க வைக்கிறதுதான் இது ஏன்னா நாங்களுமே ஒரு ஒரு வியூ பாக்கறதுகாக அங்க போயிருந்தோங்க
ஆ
அங்க வந்து எப்டின்னா நூடுல்ஸு இங்கெல்லா இது இப்ப நம்ம ஊர் நூடுல்ஸ் எவ்ளோங்க வெறு இதுதானே நம்ம எவ்ளோ பன்னெண்ருவா போட்டு வாங்கோமா அங்க ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் அவைங்க அந்த தண்ணில சொல்லப்போனா ஒண்ணுமே போட மாட்டாங்க நார்மல் சுடுதண்ணில
ஆ
அடுப்புல வச்சு அத கொட்டி வேக வச்சு குடுக்குறாங்க
ஆமாங்க
அதுக்கு அம்பது ருவாங்க ஒரு பிளேட் அம்பது ருபா எனக்கு அதெல்லா பாக்க பாக்க நம்மளு நம்மளு ஒரு கட போட்ற்றுலாமா அப்டி எல்லா தோணுச்சுங்க
ஆமாங்க அப்டித்தாங்க இருக்கு பேசாம நம்புளு அங்க இது பண்ணிர்லாமா ஒ நம்புளுக்கே அம்பது ரூவானா ரெண்டு பேரு இப்ப சேந்தா நூறு ருவா ஒரு சிலர்லா நெறைய பேர் வருவாங்க அந்த நூடுல்ஸிலா ஒரு சிலருக்கு பிடிக்கு அப்புலா பாத்தா லாபமே இவ்ளோ எடுத்துர்லாமே அதுவு இங்கல ஹோல்சேலா வாங்குன இன்னு கம்மியா தானேங்க கெடைக்கு பனெண்ருவாங்கிறது பத்து ரூவா கூட இவுங்களுக்கு கெடைக்கு ஹோல்சேலா வாங்கணா அதுவு நீங்க ந நம்பள மாரி இந்த இப்பி இல்ல வேற பிராண்டாங்க வாங்க போறாங்க அந்த பிராண்டே இல்லாம சும்மா நார்மிலா இருக்குள்ளைங்க கவர் பண்ணி வச்சிருப்பாங்கள அதெல்லா உன்னு கம்மி